வணக்கம் மாலை வணக்கம்ங்க.
மாலை வணக்
அ எப்டிருக்கீங்க?
நல்லாருக்கே.
செரி செரிங்க நீங்க ட்ரிப் எல்லா எங்கங்க நா ட்ரிப்பு பாத்தீங்ன்னா இப்ப கோயில் கோயிலாதாங்க ட்ரிப் எல்லா போவே. வேற எங்க போயிருக்கீங்க?
அதிகோ போமாட்டேங்க ஊட்ட உட்டா வீடு வீடு அவ்ளோதா.
செரி செரிங்க கோயிக்குலா போறதுன்னா உங்குளுக்கு ரொம்ப புடிக்குங்களா? எனக் கோயிலுக்கு போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு அ
ஹலோ?
கேக்குதுங்ளா?
கேக்குது சொல்லுங்க.
கோயிலுக்கு போறதுன்னா உங்குளுக்கு ரொம்ப புடிக்குங்களா?
ம்ஹு நா கோயிலுக்கே போமாட்டங்க நா வீட்ட விட்டு எங்கியு வெளியவே போக மாட்டங்கங்க.
அப்பிடிங்ளா செரி செரிங்க.
நீங்க?
நாலா போவேங்க எனக் கோயிலுக் போறதுன்னா எனக் ரொம்ப புடிக்குங்க.
அப்டியா
ம் ஆமாங்க
உங்களுக்கு புடிச்ச சாமி எந்த சாமி
எனக்கு சிவன் பெருமாள்லா எனக்கு ரொம்ப புடிக்குங்க
முருகரு
முருகர் புடிக்குங்க
ம் ஃபஸ்ட்டு அப்பாவ புடிச்ச பிறகுதா புள்ளைய புடிக்குன் சொல்
ஆடு அ அது வேனா உண்ம தாங்க
அப்பாவும் மாமாவுமா
ம்
எனக்கு சிவன்னா புடிக்கும்
செரி செரிங்க
ம் ரெண்டாவது கொஞ்சோ முருகர் சி அதிக சித்தர்ல்லா கும்புடுவேன்
அப்டிங்களா சித்தர்னா எந்த மாரி சித்தர்ல்லா எல்லா கும்டுவீங்க
சக்கரவட்டி சித்தருபாங்க எங்க ஊர்ல அவரு பேமஸ் அங்கே வளந்து அதே இடத்துலயே இறந்து அதே இடத்துலே கோயில் கட்டிட்டா
சேரி சேரிங்க
ம் சத் ஒரு அதிகம் ஒரு கையிலயே இன்னொரு வேலு என்ன அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க சக்கரவட்டி சித்தருபாங்க
ம் ம் ஆ கேள்விப்பட்டிருக்கேங்க கேள்விப்பட்டிருக்கேங்க
ஆ அவுருதா
சேரி சேரிங்க
நீங்க பாத்துருக்கீங்ளா
சக்கர வட்டி சித்தருங்களியா
ம்
இல்லல்லங்க நா பாத்ததில்ல கனகப்பட்டி சித்தர் வேணா எனக்கு தெரியுங்க
ஆ ஆ ஆமா ஆமா நானு கேள்விப்பட்டுருக்கே
ஆ கனகப்பட்டி சித்தர்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் போய்ட்டு போய்ட்டு வந்திருக்கேன்
ஆ பரவால்ல அ பரவால்ல வேற எந்த சித்தர்லா பாத்துருக்றீங்க
ஏன் நாலா அந்தளவுக்கு சித்தர்லா பாத்தது இல்லைங்க
ம்
சித்தர்லே இவங்க ரெண்டு பேர்த்தா எனக்கு புடிக்குங்க
ம் ம் வேற இந்த சாய் பாபா புடிக்காதா
உஹும்
அவுரு ஒரு சித்தர்தா
ஆ ஆமா ஆமாங்க சித்தர்தா
ம் நறைய சித்தர் இருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சி சக்கரவட்டி சித்தர்ம்பாங்க பாம்பாட்டி சித் தரும்பாங்க அப்டின் நறைய சொல்லுவாங்க
ஆமாங்க மருதமலைலருக்கு பாம்பாட்டி சித்தரு
ஆ ஆமா அந்த மாரி நெறைய சித்தர் சொல்றாங்க
ம்
நமக்கு அவ்வளோதா தெரியு
செரி செரிங்க
நீங்க வேற என்னா வேற என்ன பண்ணலா இருக்கறீங்க அடுத்து
அடுத்து என்னங்க பிசினஸ் தா பண்ணு ம் பிளான் இருக்கு எதாவது தொழில் முனிவோரா வருவோமே
ஆமா அதா உங்க வீட்டுக்காரு சம்பாதிக்கறாரு பத்தலயா
ஆ பத்தலங்க அதெல்லா எந்த மூலைக்கு பத்து
அவரு இன்ஸ்பெக்டருனீங்க
இல்லங்க இன்ஸ்பெக்டர்னா என்ன நிரந்தர சம்பளோ அவ்ளோதா மித்தபடில்லா ஒன்னு கெடையாதுங்க
ஒரு எழுவது எம்பது ரூபா பக்க சம்பாதிக்க மாட்டாரு
ம்ஹும் அவ்ளோல்லா இருக்காதுங்க
ம் அப்றோ எவ்ளோ சம்பாரிப்பாரு
அவரு இல்லைங்க ஒரு நாப்பதாயிர ரூவா வருங்க அவ்ளோ தாங்க
அவ்ளோதா வருங்கலா
ம் ஆமாங்க போலீஸூன் வெளிய சொல்லிக்கலாங்க அவ்ளோதா இப்ப அப்டில்லா வொர்த்து கடையாதுங்க
என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க
ஆமாங்க என்னா சமூக சேவளர்
ஆ
அப்டின் வேணா பிரிச்சு பாத்துக்கலா தவர சம்பளம்லா அந்த அளவுக்கு எதிர்பாக்க முடியாதுங்க
ம் பரவால்லயே
ம்
ம் நீங்க வேற எது நீங்க என்னப்ப இது அப்றோ அவங்க உங்களுக்கு கூட பொறந்தவங்க
எனக் பாத்தீங்கன்னா அக்கா ஒன்னு தம்பி ஒன்னுங்க
ம்
அக்காக்கு கல்யாண ஆயிச்சு அக்காக்கு ஒரே ஒரு பைய
ஆ
ம் தம்பிக்கு இன்னு கல்யாணம் ஆவலங்க அவரு படிச்சிட்டு இருக்காரு
அவருக்கு கூடிய சீக்கரோ கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ல
உம் படிச்சிட்டு இருக்க பையன போய் என்னங்க போய் படிக்க வைக்கிறது உம் கல்யாணம் பண்றது
ஒரு இருவது இருவத்தஞ்சு வயசு இருக்குள்ள இப்பயே கல்யாண பண்ணிங்கனா அவன் படி
அவ்ளோ ஏ அவ்ளோலா இல்லங்க என் பைய என் தம்பிக்கெல்லா வயசு அவருக்கு என்ன ஒரு ஒரு இரவு ரெண்டாயிரத்தி ஏழுல பொறந்தாருங்க அப்னா அப்பனா வயசு எவ்ளோ இருக்குங்க
ஏழுனா இருவத்தி மூணு வயசு
ம் அவ்ளதாங்க ஆவுது இருவத்தி மூணா இல்ல இல்லங்க
இருவது வயசுங்க இருவது வய
இருவது வயசு தாங்க ஆவுது
உம்
இப்பதா ஓட்ட ஃபர்ஸ்ட்டு ஓட்டே அவரு இப்பதாங்க போட்டாரு பத்தொம்போது தா ஆகுது
பத்தொம்போது ஆ ம் அப்ப உங்குளுக்கு என்ன வயசா இருக்கோ
எனக்கு இப்ப இருவத்தி ஏழுங்க
இருவத்தி ஏழா செரி செரி பரவால்லையே அப்பறோ என்ன உங்குளுக்கு உ தம்பிக்கோ இவ்ளோ கேப்புங்களா
ஆமா ஆமாங்க பைய வேணோ பைய வேணோன்னு பெத்துக்கிட்டாங்கிங்க
ம் நீங்களே பயமாரிதா இருப்பீங்க கார்டா கூட இருந்திருப்பீங்க
ஆமா ஆமாங்க
உம் அப்புறோ உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நலமா
எங்க வீட்ல நலம்
செரி செரிங்க
உம் ஜாலியா இருக்குறீங்க அவரு எப்டி டே ஷிப்ட்டு போவா இது காலைல வேலைக்கு போவாருங்களா இல்ல
ம் கால்ல போனாருங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரிக்கோ வேல இருக்குங்க
ஐய்யோ அப்போ எப்பதா வருவாரு வீட்டுக்கு
வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அவரு வர்த்துக்கு லேட் ஆகோ
அ
பதினோரு மணிக்கு வருவாரு பன்னெண்டு மணிக்கு வருவாரு ஒரு மணிக்கு வருவாரு ரெண்டு மணிக்கு வருவாரு சொல்ல முடியாதுங்க
உம்
இந்த காலத்து அப்புடி
நீடு பரவாலே எப்டி பயப்படாம இருக்கீங்க வீட்ல
ம் அதெல்லா போலீஸ் க்வாட்டர்ஸ் தாங்க குவாட்ரஸ்ல தானங்க இக்கோ எதா ஒன்னு யாரோ ஒருத்தர் வந்துருவாங்கங்க சுத்தி முத்தி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்களா அந்த தைரியோ தாங்க
ஓ பறவால ஆனா இருந்தாலு ஒரு பயோ இருக்கோல கோட்ரஸ் எல்லா ரொம்ப பிளட்ஜ் மாரி இருக்கோ பாலடைஞ்ச பங்ளா மாரி இருக்
அப்டிலா இல்லங்க
நீ நார்மல் வீட்ல இருந்தா கூட பயோ இருக்காது அந்த கோட்ரஸ்ல இருந்தாதா பயமே இருக்
ம் அப்புல்லா இல்லங்க பயம்லா இருக்காது
ம் ஆனா பயோ இருக்கோ
லைட்டா
ம் பரவாலய்ங்க இப்ப இப்போ கல்யாணோ ஆய் உங்குளுக்கு எத்தன வர்ஷோ ஆவுது
கல்யாணோ ஆய் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வர்ஷோ ஆய்றுச்சுங்க அஞ்சா நாலே ஆய்றுச்சுங்க
அதுவே ஒங்களுக்கு நாபகோ இல்ல
ஆஹ இதல்லா போய் நாபகோ வச்சுட்ருப்பாய்ங்களா
என்ன கல்யாணந்தா மெயினுங்க அதுவே மறந்துட்டேங்கிறீங்க ஏன்டா கல்யாணோ பண்ணோன் தோணுதுங்களா
ஆமங்க
ம்
அதல்லா குறிப்பிட்ட நாளு தா
குறிப்பிட்ட நாளுதா அதுக்கப்பறோ
அதுக்கப்பறோலா ஏன்டா பண்ணோங்குர மாரிதா இருக்கு
ம் பரவால்ல ஜாலியா இருப்பிங்க ஆனா
துர்கைன்லதா இருக்காரு
ஆனா ஜாலியா இருக்குறீங்க
ஆ அதலா ஜாலியாதாங்க இருக்கே
ம் ம் நைட்டுக்கு சாப்ட்டீங்களா
ஆ நைட்டுக்கு தோசங்க நீங்க சாப்டீங்களா
நா சாப்டாச்சு தோச இனிமேல்தா போய் சாப்பனுங்களா ஆ அதா சாப் கோழிக்கறி கொழம்பு ஆட்டுக்கறி கொழம்பு
சேரிங்க
ம் சாப்ட்டாச்சு சாப்ட்டு படுத்தாச்சு இன்னு கொஞ்ச நேரோ அவ்ளோதா
டைங்களா
நம்ம எப்பயு நைட்டு சாப்பாடுதா சாப்பாடுதா நல்லாருக்கு இந்த தோச இதல்லா ஆவாது நைட்டு நமக்கு எண்ண பலகாரமே அதிகொ எடுத்துக்குறது இல்ல இங்குட்லா மூண் நேரமு சாப்பாடு போட்டிங்கனா கூட சாப்ட்ருவே
செரி செரிங்க
சாப்பாடு மட்டு நல்ல அரிசியா வாங்கி போட்டு சமச்சாங்கன்னா மூண் நேரமு சாப்பாடு அதே மாரி கொழம்பு அதுக் தகுந்த மாரி வஸ்ட்டாங்கனா
ம்
மூண் நேரோ எனக்கு சாப்பாடே போட்டீங்னா கூட உக்காந்து சாப்டுவே நானு
செரி செரிங்க
நீங்க
நானு அதே மாரிதாங்க எனக்கு கால்லன்னா தோசைன்னா எனக்கு திருப்தியா இருக்குங்க நைட்டுக்கு மட்டு தோசைன்னா திருப்தியா இருக்கு காலலைக்கு மதியொ சாப்பாடுனா நல்லா சாப்டுவங்க
ம் பரவால்ல நம்ம அப்டி நம்ம அப்டிலா இல்லங்க
ம்
ஜாலியா சாப்பாடுனா மூண் நேரோ சாப்டுவே
செரிங்க
எனக்கு இந்த தோச இட்லி அதல்லா அதிகோ புடிக்காது
சேரி சேரிங்க
மூணேரம சாப்பாடு சாப்பிட்டு
ஆமாங்க
அதுனால ஒவ்வொரு நேரோ மாத்திப்பே ஏதா ஒண்ண
உ உ சேரிங்க
உ சேரிங்க
நமக்கான நேரளவுகல் முடிந்து விட்டது மீண்டு வேறொரு தலைப்பில் சந்திப்போங்க
ஓ ஆ பாய்